ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஆ கேக்குது
ம்
சொல்லுங்க என்ன ஆச்சு எது ஆச்சு ஒரு ஒன் செகண்ட்டு
மேக்ஸ் எல்லும் பாத்திங்ளே மேக்ஸ் பாத்தன்னா
கேக்குதா
ம் கேக்குலியா
ஆ ஓகே சொல்லு சொல்லு
மேட்ச் பார்த்ததுண்டா
என்ன மேட்ச்
நேத்து மேட்ச் பாத்தே
ம் ம் கே
நேத்து கே கே ஆர் கும் கே கே ஆர் கொல்கத்தாக்கு மும்பைக்கு அ மேட்ச்ல வந்து மும்பை ஜெய்ச்சிந்தா
ம் மேலனா எதுக்கு மேல போவன் தெரிஞ்சிக்லாமா
மாமா லேயா
மேலனா எதுக்கு மேல ஓகே ஓகே
முடல் நான்கு இடம் போ என்னாய்ச்சி நேத்து வந்து கே கே ஆர் ஜெயிக்கில சி எம் ஐ ஜெயிக்கல கே கே ஆர் ஜெயிசிச்சு
ஆ
நல்ல சி எஸ் கே செவன்த்து பிளேஸுகு வந்துச்சு அதே மாரி ராஜஸ் தானா ஜெயிச்சிட்டு ராஜஸ்தான் நாலாவது எட்த்துக்கு போயிட்ச்சி இப்போ இன்னைக் கே வந்து சி எஸ் கே மேட்ச் இருந்தது இன்னைக்கு சி எஸ் கே சி எஸ் கேகு குஜராத்துகு இன்னைக்கே சி எஸ் கே சென்னைல நடக்கற சென்னைல நடக்கும் போதுல்லா நானு எ ஃப்ரெண்டு வந்து ஃப்ரீ டிக்கெட்டு வந்துசி இந்த மேரி ஒருத்தரு தலைமை செயலாளர் கிட்ட ஒருத்தரு வேல செஞ்சாரு அவுர் வந்து வாங்கி குத்தாரு டிக்கெட்டு ஹலோ
ஆ ஓகே ஓகே
வாங்கி குடுத்தாரு புரியல
ஆ வாங்க
எவ்ளோன் வாங்குனீங்களேவா
இட்டு எவ்ளோன் வாங்கனே
அது வந்து அவுர் வந்து ஆறாயிரபாய்க்கி வாங்கனாரு அது வந்து அவுங்கப் அத ரெண்டு டிக்கெட் ஆறாயிரபா வந்துச்சி
உம்
அப்ப வந்து ஃபிரண்ட்டு வந்து என்ன கூப்டா சேரி நா எனக்கு ஃப்ரீயாதா என்ன கூப்டா காசு எதுன் கேக்ல போனு கேக்குதா லவ்
போனோ போயிட்டு நாப் அங்க போம்போது ரெண்டு மூன் வர்ஷோ இது மேர்தாம் போனோ நாங்கப் போம்போதல்லா டோனிய தோனிய காட்டவே இல்ல லாஸ்ட்டா ஹதராபேட் ஹதராப் டோனிக் காட்லப் எனா இஞ்சிரினால அவர் வெளாள்ல தோனிய கா அந்து காட்டவு இல்ல டக்கவுட்ல ஹலோ
எப்போ ஆரம்மிக்குராங்க எப்போ ஆரம்பிப்பாங்க
அதா
ஓகேங்க கேக்குதா கேக்குதா
ம்
வைசானதுனால இன்ஜூரீன் சொல்ட்டு எஸ்கேப் ஆகுறாங்க.
வயசானதனால இஞ்சூரின்னு சொல்லிட்டு அதெலா என கதென் தெர்ல இந்தி ரீல் சொல்லிட்டு எல்லாரை காத்தவே இல்ல எதுவு பண்ணல நான் லாஸ்ட் மேச்சி, ஹைதராபாத் மேட்ச்
எல்லா
ஒன்னுமே கேக்கல நீங்க பேசுறது ஏர்பட்ஸை கழட்டிட்டு பேசுங்க
தெல்லாம் பண்னா ஃபேன்ஸ் கொந்தளிச்சிற மாட்டாங்களா
கொந்தலிச்சுதா போயிட்டாங்கலே கொந்தலிச்சு போயிதா
ம்
லாஸ்ட் மேட்சு ஹைதராபாத்துகுட சென்னைல மேட்ச்சு புரியில
ம் ரொம்ப டென்ஷனா ஆகிட்டாங்க ஃபான்ஸ் கழட்டிட்டே இப்பதா கழட்டுனே
லாஸ்டு மேட்சு னு த ஹைதிராபாத் அது கூட லாச்
ஓகே ம்
அந்த மேட்சுக்கு நாங்க போல
ம்
அதா காட்ட மாட்டாங்கன்னு எதுக்கு சும்மா காஸ் வேஸ்ட் பண்ணுட் போணும் அப்டின் நாங்க போல்ல.
இல்லனா போயிருப்பீங்களா வந்திருந்தா
ஆமா, பின்னே அத்தன மேட்சுக்கு போனமே, மூணு நாலு மேட்சுக்கு போனோ பண காமிக்கல அத இவ்ளோ நேரோ அதானே சொன்னே ஆமா ஃப்ரெண்டு அவுங்க அப்பாகிட்ட டிக்கெட்ட வாங்கனாரு அவரு வாங்கி டிஸ்கவுண்ட்ல குடுத்தாரு அதா போனு இன்வேட் காட் லாஸ்ட் மேட்சுயு கிரிக்கெட் இருந்துச்சு அதுக்கு நா போல பத்தா இந்த மேட்சல வந்திருக்காக ஆனா வர்ல கேம் விளையாட்ல அதா ஸ்டேடியமுக்கு வந்திருக்காரு வந்து கிரௌண்டுக்கு வந்து விசிட் பண்ணிட்டு போட்டோலா எடுத்துட்டு போயிருக்காரு அந்த மாரி சிகரெடா
தானத்துக்கு வந்தாரா எந்த மைதானம்
சேப்பாக் ஸ்டேடியம்
அதுக்கு உண்மையான பேர் என்ன சேப்பாக்கா அது சேப் பாக்குல இருக்கதுனால சேப்பாக்கம் வந்துட்டா எம் ஏ சிதம்பரமா
சிதம்பரம் ஆமா எம் ஏ சிதம்பரம்
அப்ப ஓகே ஓகே ஓகே
வந்தாரு சேரி வந்தாரு ஓகே ஆனா அந்த மேட்சச்சு ஜெயிக்கல அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா நமக் கோலி ஃபைவ் நம்ப பிளே ஆப்க்கு போயிருக்கோ அந்த மேட்சையு தோத்துருவோ இப்போ அந்த மேட்ச் நம்ம ச்சுந்தா நம்ப யா என் மத்த எந்த டீமு இவுங்க ஜெயிக்குனு இவுங்க தோக்கணு நம்ப எதிர்பார்க்க வேணா நம்ம நம்ம வின் பண்ணியிருந்தா நம்ம பாட்ல போயிட்டு இருக்கலா இப்போ அந்த மேட்ச் தோத்துனா இல்ல இப்ப வந்து நம்மளுக்கு யாரு யாரு தோக்கனுனா பஞ்சாபு தோக்கணு ராஜஸ்தான் தோக்கணு கே கே ஆர் கொல்கத்தா தோக்கணு இவுங்க மூணு பேரும் தோக்கணு எல்லா ஆய் டீமுக்குமே இன்னும் ஒரு ஒரு மேட்ச்சு தா இருக்குது மொத்தம் பத்து டீமுக்கு ஒரு ஒரு மேட்ச் தா இருக்குது இந்த பத்து டீமுமே பத்து மேட்ச் தோக்கணு
ஐயயோ தோத்தா
பத்து ம பத்து டீமுமே தோக்கணு சி அதாவது ஒன்போது டீம் வந்து மூணு டீம் மொத்தோ தோக்கணு மூணு டீம் வந்து பஞ்சாப்பு ராஜஸ்தானு கொல்கத்தா மூணு டீம் தோக்கோணு இன்னிக்கு சென்னை மேச்னால இன்னிக்கு ஜெயிக்கணு அப்டி ஜெயிச்சா மட்டு தா சி எஸ் கே நாலாவது எடத்துக்கு போ முடியு அப்பதா பிளே ஆஃப் போ முடியு செமி ஃபைனல் ஆட முடியு செமிஃபைனல் ஆடி பைனல் போ முடியு பைனலு போய் ஆர் சி பி தோக்கடிச்சு கப்பெடுக்க முடியு
அப்டி ஒரு வேள பஞ்சாப்போ இல்ல ராஜஸ்தானோ இல்ல கொல்கத்தாவோ மூணு இதுல ஏதாச்சு ஒரு டீம் ஜெயிச்சா கூட சி எஸ் கே வெளிய போய்டு
அப்டியா சேர் இப்ப எவ்ளோ பாயிண்ஸ்டேபிள் எத்தனாவது எடத்துல இருக்குது சென்னை அ ம்
இப்ப தோத்ததுனால மத்த டீம்ல்லா ஜெய்ச்சு ஜெய்ச்சு சி எஸ் கே ஏழாவது எடத்துக்கு தள்ளி விட்டாங்க செவன் ஃபார் எ ஆமா செவன் ஃபார் எ ரீசன்
அப்டி இருந்தா எப்படி ஃபர்ஸ்டா ஃபர்ஸ்ட்டுல ஹைதராபாத்தா இல்ல ஆர் சி பியா
ஆர் சி பி இதுக்கு மேர்த்திங் டீம் இருக்குது மேல
ரெண்டாவுது மூணாவுது ஃவைவ் ஹைதராபாத்தா அப்ப நம்மளுக்கு ஜெயிக்க வாய்ப்பே இல்லல்ல
ஆ ஆ இவங் மூணு பேருமே கன்பர்மேஷன் ஆயிடுச்சு இவங் மூண பேர் டாப் த்ரீ இதுக்கு இதுக்கு மேல அவங் அவங்க வந்து கீழே எறங்க மாட்டாங்க அவங்க கம்பல்சரி பிளே ஆஃப்குள்ள போயிட்டாங்க நாலாது ஒரு ஒரே ஒரு எடந்தா பேலன்ஸ் இருக்குது அந்த ஒரு எடோ வந்து மொத்த நாலு டீமுக்கு சான்ஸ் இருக்குது அந்நால் டீம் யாருன்னா சி எஸ் கே ப்ரோ சிஎஸ்கே வந்து கடைசி சான்ஸு ரெண்டு பத்து பர்செண்டேஜ் அந்த மார்தா இருக்குது ரொம்ப அதிகமா சான்ஸ் எடுக்கறது ராஜஸ்தான் அதுக்கப்றோ எடுக்கறது பஞ்சாப்பு
பாவோ எது கா பேர் என்னது ஆ இல்ல இல்ல குஜ ஆர் ஆர்க்கு மாறுச்ச சி எஸ் கேலந்து மாறுனாரே ஜடஜா ஜடஜா பாவோ இருக்கறதே தெரி எடமே தெரில சஞ்சுவதா தூக்கி வெச்சினு இருக்காங்க
எதுக்கு போனாருன்னே தெர்ல அந்த டீமுலே அவருக்கு சான்ஸ் கெடைக்கல போன மேட்ச் வெளாடவே இல்ல அவரு வெளியதா ஒக்கார வெச்சாங்க
ம் ஓ
அதனாலதா இப்பன்னா பண்றது தெர்ல ஒரே டி ஃப்ரெஷராருக்குது சி எஸ் கே இப்டி பண்றனால
ஒண்ணு தோனியவாச்சு ஆட வச்சிருக்கனு அதையு ஆட வெக்கல
தோனி வந்து வய்சாய்டுச்சி கை கால்லா நடுங்க ஆரம் ச்சுடு அத்னால் தா அவர் வெளாட்னா என்னன்னா தோ த்துட்டு அவருக்கு இப்ப அவரு விளாட்றத்துக்கு வேற யார்ன்னா ஒரு ப்ளேயர வந்து நம்ம இது பண்லாமே அப்டின்ற ஒரு தாட்ல அவங்க வரு வரு வரு அப்பதா டிக்கெட் சேல் ஆகுன்றதுனால சி எஸ் கே வந்து அவுரு பேர யூஸ் பண்ணிக்கினு அவரு வர வெக்கல இதே மாரிதா இன்னு பத்து வருஷத்துக் பண்ணுவாங்கன் நெனக்கிறே
வாசி ஏ
இல்ல இல்ல அப்படில்லா இல்ல நானு சி எஸ் கே தா
நீங்களு சி எஸ் கே வா
ஆமா ஒரு ஃப் ஒரு முப்பது பர்சன்ட் ஆர் சி பி ன் சொல்லலாமே
முப்பது பசன்ட் ஆர் சி பி ன்னாலே அப்பதா நீங்க து ஒரு பூவ சுத்துறீங்க சி எஸ் கே உள்ள கரெக்ட்டா
அது இல்ல ஆமா
இது மாரி பண்லாமா தப்பில்ல விராட் கோலிக்கூ நாப்பது நாப்பத்தஞ்சு வயிசு நாப்பது நாப்பத்தஞ்சு வயிசு
அவுர் நாப்பது நாப்பத்தஞ்சு வய்சானாலு அவுரு ஃபிசிக்லா எப்டி இருக்கு
இவுரு ஃபிசிக் இவரு மட்டு என்ன தோல் சுருங்கிப் போய் கூன் உழ்ந்தா இருக்காரு
ஆமா அப்பிடி தா இருக்காரு நல்லா வெய்ட்டு போட்டாரு பயங்கரமா வெய்ட்டு போட்டாரு
வெய்ட்டு போட்டாரா அது அவுரு வெயிட் கெய்ன் பண்ணீருக்காரு அவுரு
வெய்ட் ஆ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசோ தெர்ஞ்சிக்லாமா
இப்ப ஃபிட்டுன்றது நெறைய ஃபிட்டிருக்கு வந்து கேமுக்கான ஃபிட் ட்டுன் ஒன்னுருக்குது ஃபிசிக்கல் நார்மலான ஃபிட்டுன் ஒன்ருக்குது தோனி வந்து கிரிக்கெட்டுக்கென்ன தேவையோ அதுக்கான ஃபிட்டு வச்சிருக்காரு
இல்ல அத விட கொஞ்சோ குண்டா தா ஆய்ட்டாரு அவுரு அவுருக்கு கால் கையெல்லா
ரோஹித் சர்மா பாத்துருக்கீங்களா ரோஹித் சர்மா அவரு தொப்பையு கிப்பையுமா எப்டி இருக்காரு அவர் அட்ச்சா ஒரு அடி இது எங்க எங்க போது இப்ப சரி ஆய்ட்டாரு ஆனா கேம் ம்ல இல்லியே ஃபாம்ல இல்லியே அது மாரிதா அந்தந்தனுக்கு ஒரு ஒரு ஃபிட் இருக்கு இவுரு வந்து இவுரு ஒடம்பு வந்து அவுருக்கு அவுர் என்ன அவுர் கேமு கு என்ன தேவையோ அந்த மாரி ஃபிட் அவரு மெய்ன்டென் பண்றாரு விராட் கோலி எல்லாத்துக்கு சேத்து மெய்ன்டென் பண்றாரு யாருமே இவுங்க அப்டி அவுங்க அப்டின் சொல்ல முடியாது
அந்த மாரி இர்ந்தா தா விளாட முடியு இவுரு வந்து நல்லா ஒடம்ப ஏத்திட்டு இல்ல அது மாரி வர வர வரன் சொல்லி எல்லா இ எல்லா மேச்யு
கப்பு அ விராட் கோலி ஃபிட்டு பண்ணிருக்காரு எத்தன கப்பு வாங்கி குத்துருக்காரு அவங்க டீமு
அது வந்து சே இந்தியா லெவல்ல எவ்ளோ எவ்ளோ டீமு அதா இந்தியா லெவல்ல வந்து வாய்ங் குட்த்திருக்காருல்ல
த்துருக்காரு சொல்லு ஒரு கப்பு ஏதாச்சு ஒரு கப்பு அட்லீஸ் வேல்டு் கப்பு கூட தேவையில்ல நாலு கப்பு தோணி வாங் குட்த்ததே மூணு கப்பு அதுதா உன்னு வெச்சின்னு ஓட்னுருக்கானுக இப்ப வந்து சூரியகுமாரு, ரோ ஹித் சர்மாவு ரெண்டு கப்பு வாய்ங் குட்த்தானுங்க அவ்ர் தவுர வேற யாருமே வாங்கிக் குடுக்கலயே நா சொல்றே மன்னு சொல்ற அவ வந்து காமா சிரிச்சின் தா கா உங்கள பாத்து பாவ்மா பேசுற ஐயோ உன்னு இது கூட தெரியாமயே இருக்கியறீங்ளே அப்பிடி கெடையாதுன்னு உங்கள பாத்து பாவமா சொல்லி்க் குடுக்கற ஏத்துக்கோங்க அத ஆமா
ஓகே ஓகே ஆனா இந்த ச இந்த வாட்டியு ஆர் சி பி தா ஜெய்க்கு
அது என்னமோ உண்ம மாரிதா தெரிது அது என்னமோ அப்டிதா தெரிது பாத்
தோனிக்கு வந்து இமெயில் போட்டு உடுங்க தயவு செஞ்சு ஃபார்முக்கு வர சொல்லி
ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு கீர்